ஹாய் ப்ரோ
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ப்ரோ
ம் சாப்ட்டீங்ளா
இல்ல ப்ரோ இப்பதா எழுந்தே இதுக்கப்புறந்தா சாப்புட்ணு
சேரி சேரி ஓகே ம்
நீங்க ப்ரோ
இல்ல ப்ரோ அதேதா ப்ரோ எந்திரிச்சே சரி இந்த ஒர்க்க கொஞ்சோ முட்ச்சுவிட்டு அதுகடுத்து சாப்ட்லா அப்டின் சொல்லி ட்டு வெயிட் பண்ட்ருக்கே இன்னு வீட்டுல சமசிட்ருக்காங்க இப்பதா மார்னிங் இதுக்கப்பறந்தா சாப்புட்ணு
என்ன ப்ரோ பிரேக்பாஸ்ட் காலைல
பிரேக் பாஸ்ட்டு அ இட்லியு பருப்பு சாம்பாரு சொன்னாங்க ப்ரோ
ம் ஹும்
உம் அங்க ப்ரோ என்ன சமச்சி
சேம் தா ப்ரோ இட்லி சட்னி செய்றாங்க
சேரி செரிங் ப்ரோ எங்க ப்ரோ நேத்து நைட்டு நடந்த ஒரு ஆ ட்ராசிட்டிக்கே பயங்கரமா இதுவாகி டயடாயி பட்த்துட்டோ
என்னது இன்னாச்சு ப்ரோ
அது எங்க ஊர் சைட்ல மஞ்சு விரட்டுனா ரொம்ப பேமஸ் ப்ரோ சோ ஆ பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மாடு வாங்கி தர்தா தா சொல்ட்டு காள மாடு ஒன்னு ஒரு ஆந்திரா சைட்ல இருந்து ஏத்திட்டு வந்தோ
உம் உம்
ஏத்திட்டு வந்து செரின்னு சொல்லிட்டு புதுசா பழகுறோம் எல்லார்கிட்டயும் மாடுக்கிட்ட நான் பாத் த்துருக்குனால சொன்னே ப்ரோ இது தென்ன மரத்துல கயிறு போட்டு கட்டி பொறுமையா எறக்குங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னே புரோ கே நா சொன்னேன் எங்க மாமா சொன்னாப்படி எல்லாருமே சொன்னோம் கேக்கல அவங்க கேக்காம தென்ன மட்ல கயிறு போடாம அப்படியே இறக்கிட்டாரு மாட்ட இறக்குனதுமே அது அங்க நின்னுகுற ஆளுங்கள கயிருல கயிருல புடிச்சிட்டு இழுக்க முடியல அவங்களால்ல சோ அதனால அங்க இருக்குறவங்க அங்க ஆளுங்கள எல்லாரையும் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு எல்லாரையும் குத்துற மாறி போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்றோ கடைசியா எங்க அண்ணன மட்டும் நல்லா ஓங்கி முட்டி கீழ தள்ளிடுச்சு முட்டி தள்ளி முட்டுனதுமே நான் டக்குன்ன போய் எங்க அண்ணன முட்டுதேன்னு சொல்லிட்டு கயிற முட்டு அப்படி இழுத்துவ இழுத்துட்டே அது அப்படியே கொல்லிக்கா ஓட ஆரம்பிச்சு புரோ புகா சேரின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறோ ஊர்ல வேற திருவிழா புரோ தேர் கட்டுறத விட்டு நாங்க மாடுபுடிக்க போயிட்டோ ஊர்ல எல்லா திட்டுறாங்க இது உங்கள நீ தேவையடா தேவையடா பஸ்ட் போய் செரி போங்கடா அந்த மாடு எங்கனு போய் பாருங்கடா அப்படின்னாங்க அப்பறோ போயிட்டு மாடு எங்க இருக்குன்னு பாத்தா தோப்புல இருக்கு சேரி நீ
புரோ யாருக்கும் என்ன ஆச்சா
இல்ல இல்ல அண்ணன மட்டு லைட்டா முட்னதுல அவரு இந்த செஸ்ட் மேல முட்டிடுச்சு குத்தலா குத்தல முட்டி ச்சி சோ அது அதுல லைட் லைட்டா பெயின்ல இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சும்மா செக்கப் தா போயிருக்காரு யாரக்கு எது ஆகல மாடு தா போய் ஃபுல்லா சேத்துல மாட்டிக்கிச்சு அதுக்கடுத்து ஒன் நாங்க வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்களா அந்த ஓனருக்கு போன் அடித் ஜீ வர சொல்னும் அவங்களுக்கு வரதுக்கு பஸ் இல்லாது நாங்களே காசு ரெடி பண்ணி ஒரு கார் எடுத்துட்டு போயி அவங்கள கூப்டுகிட்டு திரும்பவும் அப்படியே பொறுமையா வந்தோம் வர்ற வழில பாத்தா அங்க ஒரு ஜஸ்ட்ட மிஸ்ஸு நான் சும்மா நின்ட்டு இருந்தோம் ஒரு லாரி இது வந்து மோதியிருக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் இருட்டு நானே தெரியல ப்ரோ ரொம்ப நேரம் தெரியவேயில்ல போயிட்டு அவங்கள கூப்டு வர்னும் கூட்டிட்டு ஊருக்
எங்க ப்ரோ இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்லேவா
ம்
ஹாஸ்பெட்டல்ல உள்ள இருக்க ஹாஸ்
ஆ ஆமாமா ஆமா ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான்
ஆ இதுவும் நல்லாவ இருக்கு
ஓனர கூப்டு வந்த அதுக்கடுத்து மாட இது பண்ணோம் ஆங் சென்னைக் கயிறு புடிச்சி ஓரமா கட் கட்லாம்னு பாத்தா அது ஒரு மாரி ஓனரே அங்க பழகுன ஓனரே சைக்கிள் வருவோ
ஆ அது ஒரு மாரி இப்படிதான் ப்ரோ ஆயிடும்மா
ஆக்சுவலா அங்கே குடுக்குறப்ப நல்ல தான் இருச்சி அது எப்புடி சொல்லுறதுனா அவருகிட் செட் நல்லதான் செட் ஆச் ஜீ அவர் எதுவுமே பண்ணல நார்மலா ஓனர் வளர்த்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைதியா தான் இருச்சி அவர்கிட்ட நான் வாங்கினு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயையும் ரொம்ப அக்ரஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சி நீ யார்னே தெர்ல நீ போடா அப்டின்ற மாரி அவுரையு குத்தற்துக்கு போது
மாடு எப்டி ப்ரோ பேசோ
ச்ச இல்ல ப்ரோ இந்த மாரி குத்தற்துக்கு போது ப்ரோ யார்னே தெரியாதங்க மாரி குத்தற்துக்கு போது அதுக்கடு தின்னானே பண்றதுன் தெரியாம செரின் சொல்ட்டு வு சைட்ல இருக்க கயிறு மட்டு கட் டிட்டு போயிட்டோ செரி ஃபர்ஸ்ட்டு போயி தேர்லா டி பண்ட்டோ வரக்கலாம் அப்டின் சொல்ட்டு போனா எப்புடி மாட்டிச்சினே தெர்ல க கயிறு நல்லா கழுத்துல மாட்டி மாடு எ ரந்துச்சு ப்ரோ நைட்டு தேடு ஆ இப்ப என்னா பண் றதுன் தெரியாம ச்சு திருவிழா தேர மட்டொ முடிச்சுட்டு வந்து இப்ப அம் சும்மாதா உக்காந்து இருக்கோ
ஓகே ஓகே ப்ரோ நானே இப்டிதா ப்ரோ இது வெளியே போயிட்டு ஒரு மாரி டை எங்குளுக்கு கூட நேத்தில்ல ஒரு டூ டேஸ் கொஞ்சோ முன்னாடிதா ப்ரோ தண்ணே ஒரு ஒர்க்கா வெளி போலா ஃபுல்லா கொஞ்ச லாங்கா போனோ கார் எத் துன் வாங்க அப்டின்ட்டாங்க செரி காரு துன் போயிட்டு அண்ணன பிக் பண்ணிங்னு அப்டே போனா அண்ணனோட ஃப்ரெண்ட் வரே அப்டின் சொல்ட்டாங்க பாதி வழில திருப்போ அங்க போம்போது போயி தி திரும்பி ரிட்டன் வந்து அண்ணனோட ஃப்ரெண்ட்ட இட்டுனு திருப் போம்போது அண்ணா னோட பிரதர் நானு வரே அப்டின்ட்டார் செரி அப்ரோ ஏதியோ ஏத்திகுன்னு மெதுவா காரு போய்ட்டு மழ வேற அதனால வேகமா போக முடில மெதுவதா போயிட்டு போறத்துக்கே லேட் ஆய்ச்சு இப்போ போம்போது நல்லா பாட்டு போட்டுக்ன்னு
ம்
ஜாலியா பேசினு நல்லாதா இருந்ச்சு போம்போதெல்லா
ஒர்க்னா எப்டி ப்ரோ சும்மா ஆஃபீஸ் போனீங்களா
இல்ல இல்ல ப்ரோ ஆ எங்க ஏ ஒ ஒரு ஊருக்கு போனோ ஒர்க் குக்கு ஆனா நாங்க போய்ட்டு மட் டு பேசிட்டு அவங்கிட்ட அண்ணா போய் பேசிட்டு வந்தாரு நாங்க போய் வெயிட் பண்ணிருந்தோ கொஞ்ச நேரோ பே சீட்டு வந்துட்டு வந்துட்டு ஒடனே வன்ட்டாரு திருப்பி வந்துட்டு திருப்பி ஏதோ ஒர்க் இருக் கு அதுக்கு இதுன் போய்ட்டாரு அது ஒரு டைமு இப்போ கொஞ்ச நேரோ இங்க ஆய்டிச்
ம் ம்
நைட் ஆய்
ம் ம்
வரும்போது எங்கஸ்னா எங்கன சாப்புல்லாமா ஒன் மினிட்டு கது நிக்க வெச்சு ஹோட்டல் போனோ ஹோட்டல்ல நல்லா ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குங்க நைட்ல ஏதோ ஒரு ஊருல அந்த ஊருல ஹிடன் ஸ்பாட் மாரி இருக் நல்லா இருக்கு அந்த ஹோ ட்டலு எல்லாருக்கு பரோ ட்டா பிரியாணி நைட் பிரியாணி அந்த மாரில்லா அப்றோ அதெல்லா யொ ஒண்ணு ஒண்ணுத்துல ஒண்ணு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு சேரி திரிப்பியு கெளம்பிட்டோ கார் எத்துனு
ம்
திருப்பி கெளம்பி இங்க வந்து போது பாட்டெல்லா கேட்டு நல்லா தா வந்தோ திருப்ப திடிர்னு ஒரு கடையில நிக்க வெ திரிப்பி ஐஸ்கிரீம் சாப் டல்லா அப்டின்ட்டு திரிப்பி நி கு அங்கங்க அங்கங்க நீ க்க வெச்சி மெதுவா பத்து மணி ஆய்ச் சேரி கார்வர்ர ரொம்ப சுத்திட்டோ பெட்ரோல் வேற டூ ஹண்ட்ரட்தா போட்டுந்தமா அங்கங்க நிறுத்தி நிறுத்தி மெதுவா வந் வந்து இது து என்னாச்சுனு தெர்ல பெட்ரோல் காலியாச்சு என்னென் தெர்ல ரெண்டாவது ஐஸ்கிரீம்ல்லா சாப்புட்டு வந்தோ பாதி தூரோ கரெக்டா வண்டி நிக்க ஆரம்பிச்சிருச்சி பெட்ரோல் இல்லாம ம் அப்றோ அம்தி அம்தி கோவில்ல காரு அப்றோ ஓரமா நின்றிருச்சு வேற லோட்லே அப்றோ எறங் பி கார் ஓரமா தள்ளி பார்கிங்ல்ல போட்டு அப்றோ என்ன பண்றதுன்னு தெர்ல நைட்டு வேற பதினோரு மணியாயிரு ச்சி பத்து பதினோரு மணி அப்றோ ஃபிரென்ஸ்கெல்லா ஃபோன் பண் ணா யாரு எடுக்க மாட்டேங்கறாங்க ஏ லேட் நைட்ன்றதுனால இங்கன ஒரு டு்வெல் டு்வென்டி அப்டி கிலோமீட்டர் இருக்கு ப்ரோ லாங்கு தள்ளனுகூட வர முடியாது பெட்ரோல் பங்கு வேணா அந்த பக் கோ ஒன்னுதா இருக் கு அதனால பாதிலே நின்னுட்டு அப்றோ பசங்களுக்கெல்லா கால் பண்ணோ அப்றோ கடைசியா ஒருத்தரு அவரு கால்லயே
ம் ம்
ஃபிரண்டோட ச்சி அண்ணனோட ஃபிரெண்டு ஒரு த்தரு எடு த்தாரு காலூ கால் எ த்து அவரோடதா பேசணு இந்த மாரி கார் நின்னிருச்சி கொஞ்சோ வர்ரீங்ளா ப்ரோ அப்டின்ட்டு
ம்
அவரு வந்து இல்லல்ல லேட் நைட் ஆவுது வீட்ல அனுப்ப மாட்டாங்க அப்டின்னாரு இல்ல ஃப்ரோ கார் ரொம்ப நின்னு செய்ங்க பெட்ரோல் பங்க்கு தர்லாங்கு கொஞ்ஜோ வாங்க ஃப்ரோ அப்டின்ட்டுன்டு அப்றோ ஒரு வண்டி கா ஜிபே பண்ணிவுட்டு சர் அப்ப ஒரு பெட்ரோல் போட்னு வந்தாரு வர்றத்துகுள்ளயு நாங்க இங்க ஸ்பீக்கர்லா போட்டு கார்லயே பாட்டு போட்டு டான்ஸ் அடிட்ருந்தாங்க அண்ணலா பாட்டெல்லா போட் க
ம் ம்
அதுக்கப்பரோ வந்து பெட்ரோலு போட்னோ வீட்டுக்கு வீடு போம்போதே அந்த பெட்ரோல் அப்டியே அடைக்கிது காரு ஸ்டார்ட் ஆவ மாட்டேங்குது பெட்ரோல் ஊத்துனாலு ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு
ம் ம் எவ்ளோயில் ஊத்துனீங்க ம் ம்
அது ஒரு பக்கம் பயோ எங்க நின்றுமோ காரு அப்டின்ட்டு அப்றோ எப்டியோ ஸ்டாட் பண்ணி போயிட்டு வீட்டுக்கு பொயிட்டு காரு வீட் வீட்ல உள்ள அண்ணா வீட்ட நடத்துட்டு வாங்கின லேட் நைட் போன கார் எத்துனு அதனால அண்ண வீட்டாண்டெயே காரு விட்டுட்டு அவரா இப்டியே கொஞ்ச நேரோ இருந்து பேசிட்டு இன்னோ ஒரு டூ ஓ க்ளாக்கு ஒன் ஓ க்ளாக்கு அப்டி போயிருப்போ ப்ரோ வீட்டுக்கே நாங்க
ம் ம் ஓகே ஓகே
ஆ நல்லாயிந்துச்சு போனது ஜாலியா பொயிட் ட்டு வந்துட்டு நீ போயிருக்கீங்களா ப்ரோ அந்த மாரி
ரோட் ட்ரிப்பு போனந்தா ப்ரோ ஆ நாங்க போவோ ஃப்ரோ நாங்க நீங்காவது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நின்ட்டு இருக்கீங்க நாங்கலா பசங்களோட போம்போது நாங்க ஒரு பலய விண்டேஜ் கார் ஒன்னு வச்சுருந்தோ அந்த விண்டேஜ் காரு ம மையிலேஜ் ஜே தராது அ சிக்ஸ் செவன் தா தருமே அந்த காருக்க இன்னோர் டைமுக்கு போனா காசு இருக்காது பசங்க கிட்ட ஒரு நூறு எரநூறு தோ முன்னூறு இப்புடிதா போடுவோ முன்னூறுவாய்க் போடுவோ போட்டு கொஞ்சொ லாங்கு போலான் பாத்தா வண்டி ஆஃப் ஆயி நின்ரு எப்பயாவ்து சேஃப்டிக்கு ஒரு லிட் ட்ரு பாட்டில வச்சிருப்போ அப்டி இல்லனு வச்சுக்கயே பசங்க எறங்கி தள்ளுவோ பின்னாடி இ இத தெரிஞ்ச ரெண்டு பசங்க என்ன பண்ணாணுங்க ஒரு வாட்டி ஒரு வாட்டில எ எ நறைய வாட்டி பைக்ல வர ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேர் மட்டு ஆ போட வந்து காருக் வந்து பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போட்டு எ சொத்தே அழிஞ்சிரும் போல நால்லா வரமாட்ட அப்டின்னிருவாங்க அதனால டக்குனு அவனுங்களே போயிட்டு பெட்ரோல் வாய்ன்ட்டு வருவானுங்க இல்ல கார்ல அப்டியே கால வச்சி தள்ளிட்டோ
அந்த கார வித்துருங் ப்ரோ அது ஏனா ஆ உங்களுக்கு செட் ஆவாது ஏனா விக்கிர பெட்ரோல் வெலைல வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அனால நீங்க வித்துட்டீங்னா அது கரெக்ட்டா இருக்கு நீங்க வித்து ஒர் புது செகண்ட் ஹாண்ட்ல எனா நல்ல கார் வாங்கி அது நல்லா ஓட் டிக்கிலா ப்ரோ
அது எப்டி சொல்றது ம்ம்
விருப்பமிருந்தா பாருங்க ஏன்னா பெட்ரோலு இப்ப அதிகமா இருக்கு ட்டு அதனால் விருப்பம் இருந்தா பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க
சேரி சேரி ம் அது ரொம்ப சென்டிமெண்ட்டான கார் புரோ பசங்க எங்கள மொதல்ல வாங்கினது அதுவும் சுத்தி சரவுண்டிங்ல இருக்க ஏரியா தான் காரு வந்துச்சன்னா அது எங்க காருன்னு தெரியற அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட் சேரி அதனால அது விக்க மனசு வரல அது ஸ்கிரேபுக்கு போட்டா கூட பரவால ஓரமா நின்னாலயும் பரவாயில அது ஆனா வீட்டுல நிக்கணும் அப்படின்னு ற்ற ஒரு மைண் செட்டு
ஓகே ஓகே
ம்ம்
செரிங்கோ
செரிகின்ரோம் செக்கேன் லைன் வருது திரும்பொவு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளக் கால் பண்ற
செரிங்
ம் ம் ம் ம் ஓகே ஓகேயு நாளக்கி பாப்போ அங் நீங்ளு எப்ப ஃபி ஃப்ரீயா இருக்கும் டெக்ஸ் பண்ணுங்க நானு ஃப்ரீயா தா நா டெஸ்ட் பண்ற ஏ டைம் இருந்தா ரெண்டு வெரும் பேஸ்வோ ஆன்ட் டேக் ம் ம் ஒ கெவுரு